ஹலோ சிஸ்டர்
ஆ ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் அம் சொல்லுங்க சிஸ்டர் நீங்க என்ன வந்து உங்களோட பள்ளி பருவம் கல்லூரி பருவம் இத பத்தில்லா நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அத பத்தி நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா
ஆமா நானும் இப்பதா யோசிச்சுட்டு இருந்தே ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடில்லா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறோ அந்த அளவுக்கு வந்து அம் எல்லாமே காலம் வந்து சீக்கிரம் போயிட்டு இருக்கு நம்ம படிக்கும்போதெல்லாம் எப்டி இருந்தோ அப்டினல்லா யோசிட்டு இருந்தே நீங்களும் அதோ பத்திதா கேக்குறீங்க
ஆமா தோழி எனக்கு இப்ப என்னன்னா இப்ப ஏ பசங்கள நா ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்க ஹோம் ஒர்க் இதெல்லா பாக்குற என்ன அப்ப யோசிச்சு பாத்தம்மா அந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஜாலியான காலமா இருந்துச்சு ஞ்ச அவ்வளவா ஹோம் ஒர்க்ல்லா நம்மளுக்கு அதிகமா குடுக்க மாட்டாங்க நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி ச்சதனால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க்ல்லா அவ்ள கெடையாது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா ஓடிட்டு இருந்தது ஆனா இந்த காலத்து பசங்கள பாத்தீங்கன்னா எல் கே ஜி லயே ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்ன்னு குடுத்து அவங்கள அவ்வளோ டார்ச்சல் குடுக்குறாங்க ஆனா பசங்களும் பாத்தீங்கன்னா இப்ப நா ஆறாவதுல படிக் டிக்க வேண்டிய விஷயத்த அவங்க எல் கேஜிலயே படிச்சு முடிச்சுறாங்ளா முடிச்சறாங்க அதெல்லா பாக்கு போது ரொம்ப வியப்பாவு இருக்கு கொஞ்சோ சந்தோஷமாவு இருக்கு தோழி
ஆமா நீங்க சொல்றது சரிதா நம்மல்லா வந்து டென்த் படிக்கும்போது வச்சிருக்க புக்ஸ் அளவு தா இப்ப பாத்தா ஃபஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்டட்ஸ்க்கு அவ்ளோ புக் இருக்குது நம்மல்லா வந்து ஒரு பத்து புக்கு தா வச்சிருப்போ நோட் எல்லாமே சேத்தி இப்ப அவங்களே பாத்தீங்கன்னா எல் கே ஜி யே பாத்தீங்கன்னா ஏழு நோட்டு அஞ்சு புக்கு இந்த மாரி அப்போ நம்ம கொண்டு போனத அவங்க இப்ப எல் கே ஜி லயே கொண்டு போற அளவுக்கு படிச்சு ச்சுட்ருக்காங்க அதெல்லா பாத்தா எனக்கு சிரிப்பு வரும் நம்ம அப்போ ப தா இந்த மாதிரி கொண்டு போய் இவங்க பாத்தா இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ புக்ஸ் வச்சு படிச்சிட்டு இருக்காங்க அப்டின்னு ஆனா அதெல்லா ஒரு மறக்க முடியாத காலோ தான இப்பல்லா யோசிச்சு பாத்தா அந்த காலோல்லா நம்மளுக்கு திரும்ப கெடைக்காதுல்ல
உண்மையான விஷயம் அதெல்லா வந்து ரொம்பவும் ஆ அந்த காலத்துல நம்ம படித்த ஒரு இதுக்கும் சூழ்நிலைக்கும் இங்க இப் படிக்கிற சூழ்நிலைக்கு நெறைய வித்தியாசோருக்கு அப்ப பாத்தீங்ன்னா அஹ் படிக்க அதிகமா வந்து அஹ் ஹோம் ஒர்க் இருக்காது ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த படிக்கணு நம்ம மார்க் எடுக்குணு அப்டின்ற ஒரு தாட்டே இல்லாம நம்மளா ஓடுனோ இப்ப பாத்தீங்கன்னா எல் கே ஜி யூ கே ஜி லயே பாத்திகன்னா பேரன்ஸுங்க மார்க் எடுக்குணு இதுல அதிக மார்க் எடு அது பண்ணு இத பண்ணுன்னு சொல்லி அந்த பசங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அதுவே பாத்தீங்ன்னா நம்பளுக்கு கொஞ்சோ வியப்பாதா இருக்கு ஆனாலுமே அவுங்களுக்கு நாலேஜூ பாத்தீங்கன்னா நம்ப படிக்குற காலத்துல இருந்த நாலேஜ விட இப்ப அதிகோ இன்ணோன்னு நா மெய்னா சொல்ணுனா இந்த சவுண்ட்ஸுன்னு ஒண்ணு இருக்குல்ல இங்கிலீஷ்ல உங்களுக்கு அது தெரியுமா சிஸ்டர் அந்த சவுண்ட்ஸு
இல்லயே சிஸ்டர் அது புதுசா இருக்குது நீங்க சொல்லிதா நா கேள்வி பட்றே அப்டின்னா என்ன
அப்ப ஏபிசிடி அப்டின்தானே நம்பளா படிச்சிருப்போ அந்த காலத்துல இப்ப வந்து அவங்க ஏபிசிடியே வந்து ஏனா அ பீனா ப அப்டின் சொல்லிட்டு ஒண்ணு செய்றாங்கல்ல அது வந்து நம்ம அந் அந்த காலத்துல கடையாது நீங்க அத படிச்சிர்க்கீங்ளா
இல்ல இல்ல நீங்க சொல்லிதா நானு கேக்குறே அந்த மாதிரி நா எதுவு படிச்சதில்ல
அது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இப்ப இருக்கு தோழி அத படிச்சிட்டா நம்ம வந்து இப்ப தமிழ் வந்து நம்ம காஞாசா படிக்கிறோல அத நம்ப எப்டி எழுத்துக்கூட்டி நம்ம படிக்கிறோமோ தமிழு அதே மாரி இந்த ஏ பி சி டி ல அந்த சவுண்ட்ஸ் மொதல்ல அவுங்களுக்கு அந்த மெமரி பண்ணிடாகனா அவங்களே வந்து இங்கிலீஷ் வேர்ட வந்து எழுத்துக்கூட்டி படிக்லா அது ஒரு வித்தியாசமா எனக்கு வந்து நா ஃபர்ஸ்ட் ஏ பையே எல் கே ஜி க்கு அவனுக்கு சொல்லிக் குடுக்கும் போது அப்பதா எனக்கு தெரியு ஏன்னா நா அப்ப காலேஜ் கீலேஜ் எல்லாத்தியு முடிச்சுட் வன்டே எனக்கு அப் இப்பவு தெரியாது இப்ப அது வந்து பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சிரியமா இருந்துச்சு எல் கே ஜி லியே வந்து ஏ பையே வந்து அஹ் செகேண்ட் செமஸ்டர் போகும்போதுலா இங்கிலீஷ் வந்து நல்லா எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்ச்சுட்டா அந்த அளவுக்கு அந்த இது வந்து கொஞ்சோ நல்ல ஒரு விஷயமா இருக்கு நீங்க உங்க பசங்களுக்கு அத பாத்தீங்ளா
இல்ல அந்த மாதிரிலா நா இப்பதா கேள்வி படுறே இருந்தாலு நம்ம படிக்கு போதெல்லா பாத்தீங்ன்னா அஹ் ஆஹ் இந்த அளவுக்கெல்லா வந்து அட்வான்ஸா இருக்காது நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாதா எல்லாமே கொ அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல கொஞ்சோ செகேண்ட் ஸ்டாண்டர்ல அந்தளவுக்குதா கொஞ்சோ கொஞ்சோமாதா போவோ ஆ ஆனா அதுவுமே ஒரு நல்ல அனுபவோதா நீங்க வந்து கவர்மண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்ளா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்ளா ஸ்கூல்லா
நா கவுர்மண்ட் ஸ்கூல்தா சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்லேந்தே ஆ பா ஒன்னாவதுலேர்ந்து ஐந்தாவது வரையு வந்து எங்க ஊர்லியே இருந்துச்சு அந்த கவுர்மண்ட் ஸ்கூல் அங்க நா படிச்சே அதுக்கப்றோ ஆறாவதுளேந்து பாத்திக்கண்ண பண்ணன்டாவது வரையு நாங்க வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு நாங்க படிக் க்குணு அதுல இன்னு ஒரு ஆச்சிரியமான விஷயோ என்னனா அவ்ளோ தூரோ வந்து நாங்க வந்து எங்கள தனியா அனுப்புவாங்க எங்க பேரண்ட்ஸு ஆனா நெறைய பசங்க படிப்பாங்க ஆனா நம்ப பசங்க அங்க பக்கத்துலயே ஸ்கூல் இருந்தாலு நம்ம கூட போய் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரு அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு வியப்பான விஷ்யமாதா இருக்கு நீங்க எப்டி படிச்சீங்க தனியா போனீங்ளா இந்த மாரி டிராவல் அதிகோ அப்டி இருந்துச்சா உங்களுக்கு அத பத்தி சொல்லுங்க
ஆமா சிஸ்டர் நா வந்து ஃபஸ்ட் ஸ்டேண்டர்ட் மட்டு வந்து பிரைவேட்ல படிச்சே அதுக்கப்றோ பாத்தீங்கனா கவுர்மண்ட் ஸ்கூல்லதா படிச்சே அதுவு பாத்தீங்னா உம் ஸ்கூல் வந்து பக்கத்துல இருக்காது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தூரோதா இருக்கு அதுப்ப அவுட்டர்லதா இருக்கு சைக்கிள்ளதா டென்த்லா படிக்கும் போது சைக்கிள்ளதா போணு நா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்துதா போவோ ஏ ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்க நானு இன்னொரு ஃப்ரெண்டு அவுங்க வீட்டுக்கு போயி அப்புறோ அவ்ங்க எல்லாரு சேந்து இப்டி வந்து ஜாயிண்டா ஃப்ரெண்டா சைக்கிள்ல போவோ அதெல்லா ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த காலல்லா மறக்க முடியாது அதெல்லா நம்ம வந்து இப்போ நெனச்சு பாக்கதா முடியு அதெல்லா திரும்ப வந்து அந்த லைஃப்ல்லா நம்மளாலா அனுபவிக்க முடியாது
உண்மையானது விஷய தோழி அந்த விஷயங்கள்லா வந்து நம்மளுக்கு இன்னு மெமரில்ல அப்டியே இருக்கு ஆனா அத மறுபடியு நம்ம அனுபவிக்க முடியும்னா அது முடியாது செரி இன்னு நெறைய சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அந்த உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க மறக்க முடியாத சில விஷயங்கள் அப்டின்னு இருக்கும்ல அத பத்தி ஏதாவது கொஞ்ச சொல்லுங்களே
ஆமா அது மறக்க முடியாத விஷயனா அஹ் ஃப்ரெண்டு் கூட ஜாலியா இருக்கறது டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்ல வந்து பாட நடத்திட்டுருப் பாங்க அப்போ வந்து தூக்கோ வந்துரு நம்மள அறியாமலே தூக்கோ வந்துரு அதுவு சொல்ல புடிக்காத சப்ஜெக்ட் அப்டின்னாலே சுத்தமா கவனிக்க தோணாது ஒரு தடவல்லா அந்த மாதிரில்லா வந்து தூங்கிருக்கே ஒரு எனக்கு வந்து கெமிஸ்ட்ரினாலே பிடிக்காது சத்தியமா அப்போ பாத்தீங்கன்னா அந்த மேம் வந்து பாட நடத்திட்டுருக்காங்க நா இப்டியே புக்க பாக்குற மாரியே தூங்கிட்டே அவங்க பாத்துட்டாங்க ஆ அப்போ ஃப்ரெண்டு் வந்து எழுப்பி விடுறாங்க அவங்க பாத்துட்டாங்க அப்ற அவங்க பாத்துட்டு எந்திரிச்சு பேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உடக்காரு அப்டின்னு சொன்னாங்க அப்ப கிளாஸ்ல எல்லாரு சிரிச்சாங்க அதெல்லா கொஞ்சோ மறக்க முடியாது அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சோ ஐயையோ இப்டி எல்லாருக்கு முன்னாடி இப்டி சொல்லிட்டாங்களே அப்டின்னு கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு ஆனா இப்பல்லா நெனச்சு பாத்தா நம்ம அப்டியா தூங்கிட்டுருந்தோம் அப்டின்னுல்லா யோசிச்சு பாத்தா ஒரு சிரிப்பு தா வருது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லா இருக்
ஆ இருக்கு தோழி கண்டிப்பா இருக்கு ஆனா தூங்குன மாரிலா எனக்கு ஞாபக இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா நா இந்த சொன்னனே ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரையு எங்க கிராமத்துல படிச்சோன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டைம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐந்தாவது வாத்தியார் மட்டு கொஞ்ச வந்து ஸ்ரிட்டு எப்ப பாரு அடி பாரு என்ன தப்பு பண்ணாலு வந்து அவர் கண்டிச்சுட்டே இருப்பாரு அன்னைக்குன்னு பாத்தா அவர் வந்து வரல கொஞ்ச லேட் போல அவர் வரா வரலைன்னோ நாங்க என்ன பண்ணிட்டோ இப்ப நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம்னு சொல்லிட்டு கேட்டு வெல்ல போவோம்ல அந்த மாரி எங் ரெண்டாவது சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுட்டு நா வெள்ள போயிட்டோ நானு என்னோட ஃபிரெண்டு வெள்ள போயிட்டோ வெள்ல போய்ட்டு ஒரு பீரியட் ஃபுல்லாவே வரல வெளியில போய் ஜாலியா எங்க கிராம தானே அதனால ஜாலியா வெளியில விளையாடிக்கிட்டு அதாவது ஸ்கூல் பக்கத்திலயே விளையாடிட்டு ஸ்கூலே உள்ளாரயே வராம நாங்க விளையாடிட்டு இருந்தோ ஆனா எங்க ஐந்தாவது சார் அஞ்சாம் வகுப்பு து சார் என்ன பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச லேட்டா வந்திருக்கார் போல அவர் வந்துட்டாரு வந்தவுனே அவர் கரெக்டா மொதல்ல பாக்குறது யார் வந்திருக்காங்க யாரார் வரல அப்படிதா பாத்துட்டு இருப்பாரு அப்ப பாத்தீங்னா நாங்க ரெண்டு பேரும் இல்லையா மிஸ் ஆயிட்டோ ஓகேன்டா ஆனா நாங்க பக்கத்துல தா விளையாடிட்ருக் கோ அத வந்து அவரு பாத்துட்டாரு போல ஏன்னா அவர் வரும்போதே பாத்துட்டு வந்திருக்காரு எங்களுக்கு தெரில ஒன்னே சரி ஓகேன்னு பாத்துட்டு அவர் ஒண்ணு சொல்லல வந்ட்டாரு அதுக்கப்றோ நாங்க வந்து அந்த லஞ்சு அவருக்கு பெல் அடிக்குல பெல் அடிச்சோனே என நாங்க நடுவுல போனம்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு போகல அந்த லஞ்சு அவர்ல பாத்து வரும்போதே பசங்க பாத்துட்டாங்க நீமா இவ்ளோ நேரம் ஆச்சா சார் வன்டாரு அவ்ளோதா என்ன பண்ண போறாரோ தெரியல மாட் நீங்க நீங்க அப்டின்னு சொல்லி எங்கள திட்டிட்டு இருந்தாரு நாங்க அந்த டைம்ல தேன் எடுத்து சாப்ட்டு என்னென்னமோ வெளையாடிட்டு அவ்ளவு சந்தோஷமா வந்தோ வந்து சார்கிட்ட மாட்டிட்டோ மாட்டிட்டு அப்ப பாத்தீங்ன்னா வெளியில நல்லா மணல் கொட்டி வச்சிருப்பாங்க ஒரு மணி வெயில்ல எங்க ரெண்டு பேரையு காமன்னேர கிட்டத்தட்ட முட்டி போட வச்சாரு எனக்கு இன்னு அது ஞாபகத்துல இருக்கு அப்படியே கால் ஃபுல்லா இந்த மணல் குத்தி ஒரு மாரி ஆயிடுச்சி அப்பலா இப் லா சொல்றாங்கல்ல பசங்கள அடிக்க கூடாது அப்டின்ட்டு ஆனா அப்பெல்லா அடிச்சு வளத்தாதாங்க அது வந்து அந்த பசங்களுக்கு அந்த ஒரு பய இருக்கு படிப்பாங்க தப்பு செய்ய மாட்டாங்க அந்த மாரிலா நாலா நெறைய அடி வாாங்கிருக் க்க இந்த மாரி எல்லா மாட்டிருக்கே நீங்க உங்க டீச்சர்ஸ்ட்ட அடில்லா வாங்கிருக்கீங்களா அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க
நா வந்து வேற யாரு எங்கள வந்து அவ்ளவா அடிக்க மாட்டாங்க அ மேக்ஸ் டீச்சர் தா வந்து ஹோம் ஒர்க் வந்து எதுனாலு ஒரு இது பண்ணிட்டு போலனாலு வந்து ஒரு பெரிய கம்பு வச்சிருப்பாங்க கைய நீட்ட சொல்லி அடிச்சு கையே செவந்துரு அந்த அளவுக்கு அடிப்பாங்க அப்புறோ பாத்தீங்கன்னா டென்த்ல தா இந்த மாதிரிலா அடி வாங்கிருகோ அதுக்கப்புற லெவன்த் து போயிட்டோமா ஃபுல்லா ஜாலி தா லெவன்துக்கு வந்து மேக்சிமம் ஸ்டாஃப் வரவே மாட்டாங்க ஏனா டென்த் டுவெல்த் அத அதுக்குதா வந்து அதிகமா வந்து ஆ இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க அ லெ லெவன்த்ல அவ்ளவா வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்போ நாங்க என்ன பண்ணுவோ ஸ்டாஃப் யாரு வரல அப்டினா ஆ உக்காந்து தட்டாங்கல் விளையாடுறது இந்த மாதிரில்லா உக்காந்து அரட்ட அடிக்கிறது கத சொல்றது அ இந்த மாதிரி ஜாலியா இருக்கு லெவன்த் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு அ பாத்தீங்கனா பிஃரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து உக்காந்து கத பேசுறது தூங்குறது அதுக்கப்புற லன்ச் எல்லா வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கூல் வாழ்க்க வந்து இப் எப்பவுமே வந்து நம்மளால மறக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த மூமெண்ட்ஸ் அதெல்லா
உண்மையான சொல்றீங்க நீங்க தோழி அந்த விஷயங்கள் எல்லா வந்து நம்மளுக்கு மறுபடி வராதா அப்டின்ற ஏங்கற ஒரு இது இருக்கு உண்மையா அந்த லைஃப் வந்து நம்பளுக்கு அப்படியே இருந்திருக்கலாம்ல வளந்திருக் க வேணால அப்டின்ல்லா எனக்கு நெறய தோணி இருக்கு ஏனா அந்த டைம் நம்பளுக்கு எந்த ஒரு கஷ்ட டமு இல்லாம எத பத்தியு நம்ம கஷ்டப்படாம ஜாலியா நம்மளோட தோழிகளோட நம்ம சந்தோஷமா இருந்த அந்த நாள்கள் அத வந்து மறக் க முடியாத ஒரு நினைவுன் சொல்வோ அத பத்தி நாம ரெண்டு பேரும் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தோழி நன்றி
எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி